கேக்குதா டி
ம் கேக்குது ஹலோ
ஹலோ
ஹலோ
என்னடி பண்ற
இப்பதா சாப்டே நீ என்ன பண் இப்போதா சாப்ட்டனே நீ என்ன பண்ற
கேக்கவே இல்ல
சாப்ட்டாச்சா, ஆமா நீ என்ன பண்ற கேட்ட
நானு இப்பதா சாப்ட்டு ஒக்காந்துக்கிற
உட்காந்து இருக்கீங்களா
உம் உம்
பாப்பா
பாப்பா அது பால் குடிக்கது
சேரி என்ன
அ
என்ன செஞ்ச அப்புறம்
தோசத ஊத்துன சட்னி அரச்சுட்டு ம் தோச ஊத்து
ம் என்ன
உனக்கு மா
என்ன என்ன சட்னி
நா பெட்டுகல்ல சட்னி
நானு அதா அரச்ச
நீயு அதா அரச்சையா
ஆமா
ம்
ம் பச்சமிளகா போட்டியா
பச்ச மிளகாவா
ம்
ஆமா நீ போட மாட்டியா
நா காஞ்ச மிளக போட்ட அரச்சுக்கோ
எப்டிதா அப்டி ஏ
நீ கேன் காத்துட்டு உட்காந்துரிய என்ன
இல்லையே ஏ கேக்கல
ஆ ஓன்னுமே கேக்க மாட்டேது
நல்லா இப்ப கேட்குதா இப்ப கேக்குதா கேக்குதா டி
ஆ இப்ப கேக்குது
சொல்லு சொல்லு
ஆ என்ன மதியம்
வந்தோ
வேல எல்லா முடிச்சட்டு உம்
இல்ல பண்ணணு இனிமேல் தா பண்ணணு இன்னைக்கி வெள்ளிக்கிழமல்ல
ம்
அந்த வேல எல்லா இருக்கு நீ நீ கிடையாதுல்ல
ம் நாங்க இது பண்ண மாட்டோ
ஆ எப்பயுமே நேத்தே முடிச்சுடுவ
ம்
இன்னைக்கு அப்டியே சாமி கும்புற மாரி பாத்துப்பே நேத்து பண்ணவே இல்ல கேக்குதா
ஆ கேக்குது அம்மா ஊர்க்கு போயிட்டாங்ளா
போயிட்டாங்க இருக்க சொன்னே நானு
ம்
ம் இருந்துட்டு போ நாளைக்கா போ
என்ன வந்தாங்க அப்றோ போய்ட்டாங்க
ஒரு வேல விஷ்யமா வந்தாங்க அதுவு முடிஞ்சிர்ச்சி
ம்
செரி தங்கிட்டு போங்க அப்டின் கேட்டே
ம்
ஆ எனக்கு வேல இர்க்கு எனக்கு வேல இர்க்கு சொல்ட்டு கெளம்பிட்டாங்க
நீ மட்டுந்தா
யாரு
நீ மட்டுமா அப்பா வந்தாரா
அம்மா மட்டுந்தா அப்பா இங்க வந்து ரெண்டு மூணு மாசோ ஆவுது
என்ன
தெர்ல இப்போ லீவ் விட்டாங்கள்ள பசங்களுக்கு அப்போ நா போய்ட்டு தங்கிட்டு வந்தே அதுக்கப்றோ வர்றதே இல்ல அப்பா கேக்குதா
கேகுது கேகுது
இன்னு எங்க வீட்ல டி வி வேற இல்லையா
ம்
அதனால அவருக்கு என்ன சொல்ற
டி வி இல்னா நேரமே போவது
ஆமா அப்றோ அவரு வந்தாங்கன் வச்சுக்கோயே
ம்
பசங்க வந்து போன் எடுத்துப்பாங்க
ம்
அப்பா டி வி இருந்தா டி வி பாப்பாரு
செரிங்ணா
ஆ டி வி இல்லனா அப்றோ போனு வாங்கிப் பானுங்க டி வி இருக்கு ரிப்பேர் ஆயிட்ச்சு
ம்
அட்த்த வாரந்தா வாங்குறாரா
ம்
இப்ப வெளில பெருசா தான வச்சிருக்கோ இனிமேல் வாங்க போறது வந்து சின்னதா ரூமுக்கு மட்டு
ம்
ம் கேக்குதா அதுல்லன்னா போர் அடிக்குது
டி வி இல்லாம
எப்பப் எப்ப பாத்தாலு நா ஃபோனே வா பாத்துட்டு இருக்க முடியு
ஆமா எவ்ளோ நாளு ரொம்ப நாள மூணனு மாசமாவே டி வி இல்ல நாலு மாசமா
உங்க டி வி அங்க மாமியார் வீட்ல இல்ல
கீ கீழ இருக்கு
ம்
நா கீழல்லா போ மாட்டெல்ல
ம்
மேலய் தா சமக்கிறே
ம் சமச்சு முடுச்ட்டு ஃப்ரீயா இருகப்ப போ வேண்ட்தா
ஆ அ அவுங்க வேறனா பாப்பாங்க நம்ப போய் அவுங்கள டிஸ்டப் பண்ண கூடாதுல்ல
ம் எங்கயு வேலைக் போயிருந்தாங்கள வீட்ல இர்குறாங்களா
அஆவுங்க எப்பயோ நின்ட்டாங்க
ம்
சாத்விக் பொறந்தால
ம்
அப்பவே நின்ட்டாங்க
ம்
இங்க யாருக்குமே போறது புடிக்கல கேக்குதா
கேக்குது கேக்குது என்ன வேலைக்கு போயிருந்தாங்க
ஏதோ ஹாஸ்பிட்டல்ல வேலைக் போயிட்டு இருந்தாங்க
ம்
அது அதுக்கப்றொ கொழந்தய காரணமா வச்சு நிற்த்திட்டாங்க
ம்
அப்றொ இப்ப தக்கிறாங்க அம்மா வீட்லே
வீட்லேவா
ஸ்கூல் துணிலா இருக்குல்ல
ம் ம் ம்
அது தக்கிறாங்க
போக
ஆமா ஏதோ சும்மா இருக்குறதுக்கு ஏதோ ஒன்னு பண்ணனுல அதுனால அவுங்களுக்கு அப்டியே அதுல டைம் போயிடு
ம்
சமைப்பாங்க சமச்சிட்டு அவுங்க அவ்ள்தா தைக்க ஸ்டார்ட் பண்றுவாங்க
இல்ல நீ சமச்சு தரது இல்லயா அவுங்களுக்கு
இல்ல உனக்கு தெரியாதா அவுங்க தனியாவே சமைக்க ஆரம்பிச்சுட்டாங்க
யாருக்கு அவுங்களுக்கு பையனுக்குமா
எங்க சின்னவர் தா ஊர்ல இருக்காருல்ல வெளியூர்ல சென்னைல
ம்
ம் அவுங்களுக்கு மட்டு அவுங்க செஞ்சுப்பாங்க
ஆ ஆ
நா வந்து பூரி பொங்கல் இல்ல கிச்சட் டி இதெல்லா செஞ்சா எட்த்துனு போய் குடுப்பே கேக்குதா
கேக்குது கேக்குது அது மதிய சாப்பாடு மட்டு அவ்ங்க செஞ்சுக்குவாங்களா
ஆமா சாப்பாடு செஞ்சுப்பாங்க இப்பலா வந்து அவ்ங்க மோஸ்ட் லி டிஃபன் ஐட்டம்லா சாப்புட்றதில்ல
சும்மா
இந்த ராகிமாவு இருக்குல்ல
ஆமா
அதுல வந்து களி செய்வாங்க அட போடுவாங்க
ஆமா
அந்த மாரி பண்ணுவாங்க
ஒனக்கு சுகரு தான
ஆமா இப்பதா இப்பதா கொஞ் நல்லாருக்கு
ம் ம்
அதனால ரைஸு அவ்ளவா எடுத்துக்க மாட்டாங்க இந்த மாரி எதனா சாப்ட்டுப்பாங்க பயப்புட்றாங்க
ஆமா அதிகமாய்ருச்சுனா ஒன்னு பண்ண முடியாது
ம் யாருக்குமே அப்புடியா எங்க எங்க எங்க ஃப்ரெண்டோட எ பைய ஃப்ரெண்டோட ரிலேஷன் ஒருத்தவ்ங்க அப்டித்தா
ம்
வெரல எட்த்துட்டாங்களா ரெண்டு வெரலு
எங்க காலே எட்த்துட்டாங்க பாதி காலு
அப்றோ அந்த அளவுக்கு ஏ எக்ஸ்ட்ரீமா போதுனே தெரில
அ இல்லைங்க காய வந்துட்ச்சுன்னு வெச்சுக்க
ஆராது
ஆ அது ஆரவே ஆராது அப்டியே சீல் வெச்சு அப்டியே கொடஞ்சு கொடஞ்சு கொடஞ் போய்னேருக்கு உள்ள அரிச்சிரு அது ஒரு மாரி இப்ப பைப்புல தண்ணிலா இந்த அரிக்குது தெரியுமா இந்த உப்பு தண்ணி அது மாரி கால அரிச்சு சுனே போயிடு அது சதையெல்லா ஓ வராம பாத்து வெச்சுக்கிறது அது அது லு மிம்மி அவ்ங்க அப்பா கூட வந்துச்சே
அப்பிடியா
அதா இழுத்துனு கிழுத்துனு வந்தா அவ நாங்க ஓரு தடவ போனோ நானு அவ்ளு அவ்ங்க அப்பாவ கூட்டுனு அப்பதா நா ரெண்டு பேரு வண்டி வெச்சிருப்போல்ல
யார சொல்ற ஒ ஃப்ரெண்டா ஆ அப்பிடியா சேரி சேரி
அவளும் நானும் அப்பாப போனோமே அதுவு அங்கதா போ முடியாது கிராமத்து உள்ள
முனி அவங்க வீடு அங்கதானே இருக்கு சரி சரி
போன்னா அப்பா ஒரு தடவ கூட்டு போனார் அவர் அது டாக்டர் வீடு மாதிரி கட்டி வச்சுத்தார் கூர வீடு மாரி ஆ கலைல இருந்து
சரி சரி
நா இருக்கே ம ஏதாவ எடுத்துன்ன போயிட்டு அதா இனும் வண்டி வாங்கு நாங்க அதுக்கு முன்னாடிே வாங்கிட்டோலா அவளுக்கு முன்னாடியே அவங்க எ வண்டில தா எடுத்துட்டு போய்ட்டு இப்ப
சரி சரி
அப்ப தா எனக்கே தெரியும் சொன்னார அந்த டாக்ட்ரு நா பரவலையா அவரு
சரி சரி ஆனா ரொம்ப
கெட்டு போட்டா
பயிறு
வயிறு வீங்கிட்டு
இறந்துட்டாங்களா உம் இப்ப அப்பாதா இருக்காங்களா
ஆ அப்பா மட்டும்தா இருப்பாரு அவங்க அக்கா அவங்க அப்பா அப்பா அவங்க அக்கா ஒருத்தவங்க டைவ்ஸ் ஆனா இருக்கறாங்கல்ல ச அவங்க வீட்டுக்கார இறந்துட்டாரு
ஆ அ
அவங்களா அவங்க பொண்ணு அந்த அக்கா மூணே பேர் தா இப்ப அந்த வீட்டுல இருக்குறாங்க முனி இருந்தா முனி இருந்தா வந்துட்டா
ஆமா இப்ப நல்லா பேசுறியா அவகிட்டல்லா
ஐ அந்த ஏரும எங்க பேசுது கட வச்சுக்கிறாங்களா அவங்க அவதா அந்த கடயெல்லாம் பார்த்துக்கறா
அப்படியா அவதா பாத்துக்க
அ வீட்டு வேற கட்டுறாங்களாம் அந்த கூற வீடு
ஓகே
ந வேலையா இருக்கரா வையே என்ன பண்ணனும் தெரியாம பண்ணாத
உம் உம் சரி சரி நா ஃபங்க்ஷன் போ ஃபங்க்ஷனு வந்துட்டு போட்டோ போட்டேம்ல
ஆ
அதுவே பார்த்துட்டு அவங்க வீட்டுக்கரு கேட்டாரு போல கேட்டாரு என்கிட்ட ஏய் எங்க எல்லாரும் ஒன்னா ஜாயின் பண்ணிக்கிறீங்க சொல்லவே இல்ல
உம் நா சொன்னே அவ பொண்டடீ கிட்ட அந்த நாய் தா வரல எனக்கு
அப்படியா